என்ன பண்ணிகிட்ருக்கீங்க
நா இப்பதா சமையல் முடிச்ச காலை உணவு ஹம் இன்னைக்கு இரண்டு வகையான இனிப்புகள் இனிப்பு வகைகள் செஞ்ச அதப்பத்தி சொல்லட்டுமா நம்ப பேசுவோமா
அப்டிங்களா பேசலாமேமா இனிப்பு எனக்குந்தா புடிக்
ஒ இன்னைக்கு நா கேசரி செஞ்ச நீங்க எந்த மாதிரி கேசரி செய்வீங்க எனக்கு அது வழிமொறைகள் சொல்லுங்களே
இப்ப நூறு ரவா எடுத்தம்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு அம்பது நெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அஹ் நூறு ரவாக்கு எறநூறு தண்ணி விட்டு அதை கொதிக்க வச்சிட்டு நம்ம இது பண்ணி ஜீனி வந்து ஒரு எறநூறு போட்டு அத கிண்டி நெய்யில முந்திரி திராட்ச போட்டு வறுத்து ஊத்தி கேசரி பவுடரு தேவருந்தா யூஸ் பண்ணிக்கிட்டு எறக்கி வெச்சிருவ கிண்டி அப்படிதா நா பே பண்ணுவ கேசரி நீங்க எப்டி பண்ணுவீங்க
அஹ் நானு உங்கள மாரிதா நா ஒரு வானொலியில வந்துட்டு தேவையான அளவு நா வந்து அளந்து போடாம ஒரு கைப்பக்குவத்துக்கு எ நெய் விட்டு அதுல ரவா போட்டுடுவ அது பொன்னிறமா மா வதங்கனதுக்கு அப்புறோ அந்த முறுவல் வாசனை வந்ததுக்கு அப்பறமா அதுலயே வந்துட்டு நா முந்திரி திராட்சயு போட்டு வதக்கிடுவ அந்த நெய்யிலயே முந்திரி திராட் ச்ச ரவா மூணு வதக்கனதுக்கப்றோ பக்கத்துல ஒரு ஒரு பா எனக் பக்கத்துல வந்துட்டு வெந்நீர் கொதிக் க வெச்சிருந்த அந்த சூடான வெநீரத் தேவையான் ன அளவு அதுல ஊத்தி கிண்டுவங்க அது கொதி வரம் போது அதுல சர்க்கரை சேர்த்து தேவைப்பட்டாதா நா கலர் பவுடர் போடுவ பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குங்கும பூருக்குங்கள் ல அது போட்டோனா இயற்கையாவே அந்த கேசரிக்கி நிறம் வரும்ல அத சிறிதளவு கலந்து நா கேசரி செஞ்சிடுவங்க இறுதியில ஏலக்காய நுனிக் கி மனத்துக்க போடுவ
அஹ் அப்படிதாமா நான் கூட அப்படிதான் பண்ணுவேன்
ஓ ஆர்
வேற இன்னொரு இனிப்பு என்ன செஞ்சீங்க இன்னி கே
இன்னைக்கு உட்காரான்னு ஒன்னு செஞ்சேன்
சொல்லுங்கம்மா எனக்கு கொஞ்சம் சொல்லித்தரீங்களா
அஹ் நிச்சயமா சொல்லி சொல்லி தர உட்காரா வந்து ரொம்ப எளிமையான ஒரு இனிப்பு வகைதான் அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கவும் கூட அது எப்படின்னு பார்த்தீங்ன்னா ஒரு டம்ளர் நீங்க வந்து பைத்தம் பருப்பு பாசி பருப்புன்னு சொல்லுவாங்கல்ல அது தோல் நீக்கிய பாசி பருப்பு மஞ்சள் கலரா இருக்கும் அத எடுத்து ஒரு வானலியில எண்ணெய் எதுவுமே விடாம சாதாரணமா வெறும் வானலியில வந்து வதக்குங்க வதக்கி அதை சிறிதளவு நிறம் மாறி வரும்ல அத எடுத்து தண்ணீர்ல ஊற வச்சுடுங்க ஒரு மணி நேரம் கிட்ட அந்த பைத்தம்பருப்பு வந்து தண்ணியில ஊறிடணும் நல் அஹ் நல்லதாக உறுனதுக்கு அப்புறமா அந்தப் பருப்ப வந்து உமியை நீக்கிட்டு அளசிட்டு குக்கர்ல வச்சு வேக வைங்க குக்கர்ல வச்சு வேகும் போது நம்ம விசில் எண்ணிக்கை எல்லாம் கிடையாது ஒரு ஏழு எட்டு விசில் அதிகமாவே வரட்டும் ஏன்னா அந்த பைத்தம்பருப்பு வந்து மாவு பூவா மாறணும் குக்கர்ல வெந்து அதனால ஒரு அதிக விசில் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க அது நல்ல மாவா கரைையுற அளவுக்கு வெந்துட்டுன்னா அப்படியே செஞ்சிடலாம் அப்படி கரையாத பட்சத்துல என்ன பண்ணுங்கன்னா அதை கரண்டியால மசிச்சு விடுங்க மசிச்சுட்டு அது ஒரு பாத்தீங்கன்னா ஒரு கூழ் மாரி ஆயிடும்ல அந்த மாதிரி அத தனியா வச்சுடுங்க அடுத்ததா ஒரு வானலியில எண்ணெய் எண்ணெய் அதாவது மனம் மின் இல்லாத எண்ணைன்னு சொல்லுவாங்கல்ல இந்த சூரியகாந்தி எண்ணை இல்லை இந்த மாதிரி எண்ணெய ஒரு வானலியில ஊற்றி அதுல ஆமா சூரியகாந்தி எண்ணெய் அதை ஊத்திட்டு ஏன்னா நம்ம அந்த உணவுல எண்ணெய்யோட வாடை வரக்கூடாதுல்ல அதுக்காக எண்ணெய் ஊற்றி அதுல ரவா கலந்துக்கோங்க இப்ப ஒரு டம்ளர் நீங்க வந்து பைத்தம் பருப்பு கலந்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு ரவாவை போட்டு அந்த எண்ணெயில வதக்கி எடுங்க சரிங்களா ரவா நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அந்த ரவா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே இந்த மசிச்சு வச்சிருக்கோம்ல பைத்தம் பருப்பு வேக வச்சது அதை அந்த ரவாவுல ஊத் திடுங்க திட்டு அஹ் தக கிண்டிட்டு இருந்துட்டு பக்கத்து என்ன பண்ணுங்கன்னா நேரடியாவும் நம்ம வெல்லத்த த்த விடலாம் அப் இல்லனா பக்கத்து அடுப்புல வெச்சு து ஒரு குண்டான்ல ஒரு பாத்தரதுல வந்து நீங்க வெள்ளத்த கொதிக்க வைங்க வெள்ளத்த கொதிக்க வச்சு வெள்ள கட்டி கட்டியா இல்லாம ஒரு தண்ணி பதத்துக் வந்துட்டுனா இது வந்து நம்ப கம்பி பதம் வேணு இல்ல ரொம்ப திக்கா இருக்கனோ அப்டினா கடையாது வெள்ள கரையணுங்கிறதுக்காக பக்கத்துல ஒரு பாத்துரத்துல வெள்ளத்த நல்லா கொதிக்க வெச்சுட்டு அதையு இந்த உட்காரா நம்ம ஏற்கனவே கொதிக்க வெச்சிருக்கோம்ல அந்த ரவா பைத்தம்பருப்பு கலந்த கரைசல் அதுல வந்து நெய் ஊத்தி நல்லா கட்டி புடி மா கிண்டிட்டே இருந்தீங்கன்னா பாத் க்றதுக்கு ஒரு பால்கோவா மாதிரியான ஒரு ஸ்டக்ஜர்ல ஒரு சக்கர பொங்கல் மாதிரி ஒரு கலர்ல வந்து உங்களுக்கு கிடைக்கு ரொம்பவே அருமையா இருக்கு அதுல வந்து நம்ம தேவையான அளவு நெய் கீல வந்து முந்திரி பருப்பு திராட்சை எல்லா வதக்கிட்டு அது மேல ஊத்திட்டீங்கன்னா நல்ல மனமா இருக்கு வேணும்னா ஏலக்காய் பவுடரு அதுல கலந்துக்கலா அது மி அருமையாவும் இருக்கும் ஒரு சுவையாவும் இருக்கு
ஆ இன்னு என்ன கோச்சிக்காம இன்னு ஒரு தடவ மெதுவா சொல்ல முடியுமா
ஓ நிச்சயமா சொல்ற அ எளிமையா சொல்லணும்னா நீங்க ஒரு ப வான வா வானலில பாசிப்பருப்ப ஊற வித்து வதக்கி எடு அத வந்து எடுத்து வெச்சுக்கோங்க பிறகு அத குக்கர்ல வேக வச்சு நல்லா மாவு பதத்துக்கு வேக வைத்து தனியா வெச்சுக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு வானொலில தேவையான அளவு எண்ணெய் இல்லனா நெய்யில வந்து ரவ்வாவ வதக்கிட்டு அதுல நீங்க வேக வெச்சுருக்க பாசி பருப்ப ஊற்றி கொதிக்க விடவு கொதிக்க போது அருகிலேயே லேயே இன்னொரு அடுப்புல என்ன பண்றீங்கன்னா ஒரு பாத்துரத்துல வெல்லத் த்த நுனக்கி வெல்ல கரைசலா சே மாத்திகிட் ட்டு அத இந்த வேக வைத்ததுல ஊற்றி கிண்டுங்க அது கட் தீ புடிக்காம நம்ப ஒரு சக்கர பொங்கல் பதத்துக்கு வர்ற மாதிரி அத கரண்டியால நம்ப அவ்வப்போது கிண்டி கொண்டே இருக்கணு இறுதியா க ஒரு திக்கான பதத்துக்கு வந்ததுக்கு அப்றோ நீங்க பார்ப்பதற்கு ஒரு பால்கோவா மாதிரி இல்ல ஒரு சக்கர பொங்கல் பதத்துக்கு வந்துருச்சுன்னா அதுல ம நீங்க சிறிதளவு நெய்யில வந்து முந்திரி திராட்சையிலா வதக்கி அது மேல ஊற்றி நீங்க வானொலிய அணைத்து விட வேண்டியதுதா
செரிமா நா முயற்சி பண்ணி பாக்குறே உ பசங்களுக்கு கூட இனிப்புதா பிடிக்கு
ஓ ஆமா வேனோ எனக்கு சொல்னீங்களா
இனிப்பு வகைகள் வாழைப்பழ அப்பம் செய்ய புடிக்குமா உங்களுக்கு வாழைப்பழம் அப்பம் எப்டி செய்றது அப்டின்னா வாழைப்பழ அப்பம் எப்டி செய்யணு அப்டினா கோதும மாவு ஒரு ரெண்டு கரண்டி எடுத்துக்குட்டு வாழப்பழோ கனிஞ்ச வாழப்பழத்த அந்த மிக்சியில போட்டு மாவையு வாழைப்பழத்தையு ரெண்டு ஏலக்காகையும் போட்டு நல்லா அடிச்சுக்கணு கொஞ்சோ தண்ணி விட்டே அடிச்சுக்கணு ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது எண்ணெ குடிக்கு அதனால கொஞ்சோ சாதாரணமாவே கொஞ்சோ கெட்டியான பதத்துக்கே வட பதத்துக்கு அரச்சுக்கலா மிக்சில வச்சு அடச் அரச்சதுக்கு அப்றம் அ அ ஒரு வெல்லத்த வந்து ஒரு ரெண்டு துண்டு வெல்லோ எடுத்து அத தண்ணீல வச்சு கரையுற அளவுக்கு காய்ச்சி அதுல ஊத்தி நல்லா கிண்டிட்டு கொஞ்சோ உப்பு போட்னோ இனிப்பு எப்போமே செய்யும்போது கொஞ்சோ லைட்டா உப்பு சேத்ததா இனிப்பு வந்து கொஞ்சோ எடுபடு அதனால கொஞ்சோ உப்பு போட்டு அத நல்லா கிண்டிட்டு எண்ணெய வச்சு அதுல கொஞ்சோ கொஞ்சமா பகோடா மாரி சின்ன சின்னத துண்டுகல்லா போட்டு அத பெரட்டி வுட்டுட்டு எடுத்து சாப்புடலா எண்ணெ அதிகமா வேண்டா அப்டின்னா இந்த குழிப்பணியார சட் இருக்குல அதுல ஊத்தி கூட நெய் ஊத்தி பெரட்டி எடுத்து சாப்புடலா
ஓ நீங்க சொன்னதையே ரொம்ப பயனுள்ள குறிப்பா எனக்கு பாத்தீங்கன்னா எந்த இ இனிப்பு செஞ்சாலுமே சொன்னீங்கல்ல சரியா சொன்னீங்க பெரும்பாலு அனைத்து இனிப்பு வகையுலமே இருக்கட்டுமே ஒரு கரை பொங்கலா இருக்கட்டு கேசரியா இருக்கட்டு இல்ல அல்வாவா இருக்கட்டு அத இனிப்பு மட்டு தனியா தெரியும் போது அதுல சிறிதளவு நம்ம உப்பு கலந்து அத சமைச்ஜம்னா அதோட உண்மையான சுவை வெளி படுதுதான
ஆமா அப்புடிதா
அ
ஆமா அது பாரம்பரியமாவே உள்ளதுதா சிறிதளவு உப்பு சேர்க்குறதுங்கிறது பாரம்பரியமாவே உள்ளதுதா அப்பதா நம்மளுக்கு டேஸ்ட்டே கெடைக்கும் இனிப்பான இனிப்புக்குள்ள அ ருசியே வந்து நம்மளுக்கு அப்பதா கெடைக்கும்
ஓ சரி நீங்க வல அப்பம் நீங்க அந்த மாதிரி இந்த குழிப்பணியாரோ எப்புடி செய்யுறது எனக்கு ஒரு முறை சொல்லித்தரீங்களா
ஆ குளிப்பணியாரத்துல இரண்டு வகை இருக்கு கார பணியாரோ இருக்கு இனிப்பு பணியாரோ யாரோ இருக்கு மைத மாவுல ல வெல்லக்கரைசல ஊத்தி உம் வெல்லக்கரைசல ஆ மைதாமாவு அல்லது கோது மிமி மாவுல வெள்ளக்கரைசல ஊத்தி அத நல்லா கிண்டிட்டு ம் ஆ நெய்ய ஊத்தி ஆ குளிப்பனியார சட்டில ஊத்தி எடுத் அது இனிப்பு பணியாரோ நம்ம இட்லி மாவு இருக்கு வீட்ல அப்டின்னா அதுல வெங்காயோ பச்ச மோளகா கருவேப்பில அ இதெல்லா போட்டு தாளிச்சு அ அந்த மாவுல கொஞ்சமா கொட்டி அத கிண்டி குளிப்பணியார குளிப்பணியார சட்டில ஊத்தி எடுத்தாக்க அது வந்து கார பணியாரோ இப்டித்தா செய்யறது சிம்பிளா
ஆ என்னா பாத்தீங்கனா குழி பணியாரங்க போது நா பைத்த மாவுலதா செஞ்சி பைத்த பறு பச்சை பாசி பறுப்பு இருக்குல்ல அதுலதா நா செஞ்சிருக்கே
அப்படியா
ஆமா வழக்கம் போல நீங்க பாசி பருப்பு இருக்குல்ல ரெண்டு டம்ளர் பாசி பருப்புனா அதுல ஒரு டம்ளர் அரிசி சேர்த்து ஒரு இரண்டு மணி நேரம் நாங்க ஊற வச்சுட்டுவோ ஊற வச்சதுக்கு அப்புறோ அந்த ஊற வச்ச மாவு அரிசியு பைத்தம் பருப்பு கலந்து ஊறி இருக்குல்ல அத கிரைண்டர்ல இல்லன்னா மிக்சில போட் டு நல்ல மாவு பதத்துக்கு அரச்சிடனு அரச்சதுக்கு அப்புறோ அதுல வெள்ளம் இருக்கும்ல வெள்ளத்த வந்து பாகா காய்ச்சி அதுல தேவையான அளவு இனிப்புக்கு ஊத்திட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தேங்காய வந்து நல்லா துருவி அதுல கலந்துடுவோ ஏலக்கா போட்டுருவோ அத ஒரு மாவ வந்துட்டு ஒரு எல்லாத்தையு ஒரு பாத்திரத்துல கொட்டி ஒன்றா கலந்து வச்சுட்டு அத பனியார கல்லுல அடியில ஒவ்வொரு குழிக்கும் நெய் விட்டு அதன் மீது இந்த மாவ ஊற்றி இட்லி வடிவத்துல போட்டு எடுப்போ எங்க வீட்டுல இந்த மாதிரி பணியாரம் செஞ்சிருக்கோ நீங்க சொன்னதையு நிச்சயமா நா ஒரு முறை முயற்சி செஞ்சு பாக்குறே
சரிம்மா அது வந்து நா சொன்னது அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ரெடி குயிக்கா செய்யறதது நீங்க பண்றது ஊற வச்சு அரச்சி செய்யறதுங்கறது கொஞ்ச லேட் ஆகு ஆனா டேஸ்ட் நல்லா இருக்குன்னு நெனைக்கிறே நீங்க சொன்னதையு நான் டரை பண்ணி பாக்குறேமா
அ நிச்சயமா நீங்க சொன்னது வ வக்கு விருந்தாழி யாரேனும் வந்துட்டா செய்யறதுக்கான ஒரு பயனுல தகவலா இருந்துச்சி உங்களோடது எனக்கு மகி்ழ்ச்சி தா
ரொம்ப ச நன்றிமா
ம்